ஆ
ஆ கேக்குது உங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ம் வீட்ல இருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க
நாங்க சும்மாதா இருக்கோ சாப்ட்டாச்சா
மதியோ சாப்ட்டாச்சு தோழி இனி வந்து நைட் இனிமேல் தா சாப்புட்னு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ மதியானோ சாப்டாச்சு நைட்டு நாங்களு இனிமே தா
ம் ம்
என்ன ஸ்பெஷல் நாங்களா சிக்கன் கொழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை நீங்க
இங்க வந்து பிரியாணியு சிக்கன் சிக்ஸ்டி ஃபையு தோழி
ஹலோ
கேக்குதா கேக்குதா இங்க பிரியாணியு சிக்கன் சிக்ஸ்டி ஃபையு
அப்டியா
ஆமா
சேரி சேரி சமைப்பீங்ளா
அவ்ளோவா சமைக்க தெரியாது வீட்ல அம்மா தா சமைக்கு ஆனா டிஃபன் அந்த மாதிரி தான் நா சமைப்பேன்
அப்டியா
ஆமா
செரி செரி
பன்னிருக்கீங்க
ஆ நா சமைப்
எல்லாமே சமைக்க தெரியுமா
எல்லாமேல்லாம் இல்ல ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரியும்
ஓ
ம்
என்ன படிக்கிறீங்ளா
ஆ படிச்சினு இருக்கேன் காலேஜ் படிக்கிறேன் நீங்க
நானும் காலேஜ் தா படிச்ச
அப்டியா
ஆமா
நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் நீங்க
நானும் செகண்ட் இயர் தான் படிக்க
அப்டியா செரி செரி நான் பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் நீங்க
நா வந்து பி எஸ் சி கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கேன்
கெமிஸ்ட்ரியா செரி செரி ஆ ஓகே அப்புறோ ஏன் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்க புடிக்குமா
அப்படி இல்ல மெடிக்கல் ஃபீல்டு புடிக்கும் அதனால வீ வீட்ல வந்து மொதல்ல வந்து ஒரு டிகிரி க்கு பி எஸ் சி பண்றதுக்கு வந்து கெமிஸ்ட்ரி எடுத்து பண்ணு சொன்னாங்க
ஆ
ஃபர்ஸ்ட் விருப்பமே இல்லாம தா இருந்தேன் ஏன்னா பராமெடிக்கல் போணும்னாக்கும் இருந்தேன் அப்புறோ வந்து செரி வீட்ல சொன்னாங்கன்னு சொல்லி கெமிஸ்ட்ரி எடுத்தேன் செரி ப பரவாயில நல்லதா இருக்கு எல்லா ஆமா எல்லா பழக்கி ட்டு அப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சு ஸ்டார்ட்டிங்ல மட்டும் கொஞ்சோ கஸ்டமா இருந்த மாரி இருந்து
அது ஃபுல்லா ஈக்வேஷன் தான வருது புரியுதா உங்களுக்கு
எங்க புரியுது எல்லாம் மனப்பாடம் பண்ணியாக்கு படிப்பேன்
அதுவே போதும் விடுங்க யார் அத புரிஞ்சு படிச்சி
ஆமா எங்க போட்டு இனி எழுத செம்முக்கு மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சமா அத அப்படியே எழுதனமா
ஆ யூனிவர்சிட்டியா உங்கள் து
ஆமா யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டிக்கு கீழ உள்ள காலேஜு
ஆ அதுதான் உங்களோட செம் பேப்பர்ல்லாம் வந்து யூனிவர்சிட்டி மே இது போவுமா அப்டி கேக்குறேன்
ஆமா
உம் செரி செரி
உங்களுக்கு
எங்களுக்கு தா எந்த யூனிவர்சிட்டி உங்கள்து
எங்கள்க்கு மணோமணி யூனிவர்சிட்டி
அப்டியா செரி செரி
உங்கள்க்கு
எங்களுக்கு பேப்பர் லா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போது
ஓ
ம்
இப்ப ஏ கம்ப்யூட்டர் சய்ன்ஸ் எடுத்தீங்க
நான்னு லவன்த் ட்வெல்த்து கம்ப்யூட்டர் சய்ன்ஸ் தா பட்ச்சே
அதனால
அதுனால அப்டியே கம்ப்யூட்டர் சய்ன்ஸ் குரூப்லே போய்ட்லானு சொல்ட்
ம் நா வந்து லவன்த் ட்வெல்த்ல இர்ந்தே பியோர் சய்ன்ஸ் எடுத்து படுச்சே
நாங்களு அதுதா எடுக்கலான் நென்ச்சோ
ஆ
ஆனா அதுல வந்து எங்க குரூப் சி நாங்க கேட்ட குரூப் வந்து எங்க ஸ்கூல்ல இல்ல சொல்ட்டாங்க
ஓ அப்டி
அதனால வந்து து தா கம்ப்யூட்டர் சய்ன்ஸ் ஃபஸ்ட்டு எட்த்தோ செரி புரியுமா புரியாதான்ட்டு
ஆ
அதுக்கப்றோ அதுலயே லைஃப் போய்னு இர்க்குது
ஃபஸ்ட்டு கம்புட்டர் சய்ன்ஸ் இப்போ எப்டி கஷ்டமா
கஷ்டோலா இல்ல ஓரளவுக் கஷ்டோ தா புரிஞ்சு படிக்கணு அதுல் இர்க்க எல்லாமே ஆ மேக்ஸ் வரு
மேக்ஸ் நாங்களு போவோ தா பாத்தோ எங்ளுக்கு மேக்ஸ் ஸுக்கு ரொம்ப சம்மந்தொ இர்க்குது பல்து வந்துனேர்க்குத்
இது நாங்க வந்து டென்த்து முடுச்சுட்டு லவன்த் போகும்போது மேக்ஸ் இல்லாத குரூப்னா ப்யோர் சயின்ஸ் தா அப்டின்னு சொல்ட்டு நம்பிக்கைல எடுத்தோ பாத்தா அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ல்லா வருது
பிசிக்ஸ் ஈசியாதான இருக்கு
ஆமா பிசிக்ஸ் ஈசியாதா இருக்கு இருந்தாலு இக்வேஷன்லா வரும்லா மேக்ஸே இருக்க கூடாது மேக்ஸ் இல்லாத குரூப்னா அது ப்யோர் சய்ன்ஸ்
நாங்ளு அபிதா நம்பினுர்ந்தோ ப்யொர் சயின்ஸ்ல மேக்ஸ் இருக்காதுன் சொன்னாங்க நாங்களு அத நம்பி சேர்ந்துர்லான் போலா போனோ கட்சில அந்த குரூப் இல்ல சொல்ட்டாங்க
ஆ அப்டி நம்பிதா சேந்து சேந்த லாஸ்ட்ல பாத்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில செரி படிக்குற மாரி இருக்குன் பாத்தா இக்குவேஷன் ஆ வச்சுருக்கா செரி என்ன லவன்த் ட்வெல்த்ல அதே மாரி மனப்பாடொ பண்ணி படுச்சாச்சு
செரி அப்டியே பண்ணுங்க எல்லாத்தையு மனபாடம் பண்ணி
ஆமா ப்னா அடுத்த நிமிஷொ கேட்டா ஒண்ணுன்னு தெரியாது
ஆமா அப்பப்ப பட்ச்சிட்டு அப்பப்ப மறந்துட்னு
மொதல் செம்ல முடிஞ்சதெல்லா அடுத்த செம்ல வந்து கேப்பாங்க எங்க போட்டு ஞாபகொ இருக்கு படிக்றதே மனப்பாட படி படிக்றதா இருக்கு
ஆ நானே இன்னைக்கி இன்னைக்கி பட்சிட்டு நாளைக் கேட்னா மந்திர்வே எல்லாத்யு
ஆ
மொத்தம் நானும் மனபாடம்தான் ஏதோ ஒண்ணு ரெண்டு தான் புரிஞ்சு படிப்பேன்
ஆமா அது வந்து நமக்கு கத மாதிரி இருந்தா அப்படி புரிஞ்சு படிச்சுலாம்
ஆ
மத்தபடி கொஞ்ச இதா இருந்தா அப்படியே அதுலயும் மனப்பாடம் பண்ணி படிச்சாலும் பாதி இது மறந்துரும் எக்ஸாம்லாம் எழுந்தும் போது
அப்படியா நாங்கல்லாம் கத தான் ஃபுல்லா நாங்க கத தான் அடிப்போம் ஃபுல்லா திஸ் வாஸ் தட் அதெல்லாம் போட்டு தான் எழுதுவோம் மொத்தமே
எழுதலாம் செம்முக்கு இந்த செகண்ட் செம்முக்கும் அப்படிதான் எழுதுனேன் எல்லாமே இக்யஷன்ல இருந்து எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ணி போயாச்சு அங்க போய் யோசிச்சிட்டே இருந்தேன் நடுசல ரெண்டு கோடு வருமா மூணு கோடு வருமானு அப்புறம் செரி எல்லாம் நம் ம்ம போட்டுறதா ஆமா ரிசல்ட் வந்தாச்சு
ம்
இதுக்கு வந்து நேத்தோடய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க
அப்டியா
ஆமா
எங்களுக்கு வந்து மூணு மாசம் கிட்ட வெயிட் பண்றதா இருக்கும்
எங்கல்லாம் ஒரு மாசத்துலயே வந்துரும்
வெயிட் பண்ணி
ஆ
பாத்து அது நைட்டு தான் வரும் நைட்டு ஒரு பதினொன்னு பதினொன்ரைக்கு வரும் அவ்வளோ நேரமு கவ உனே பயத்தலயே உக்காந்து இருக்கணும் என் ஃபோனுக்குல்லாம் பூஜ போடுவேன் நானு உந்தல தான் ரிசல்ட் வர போது நல்லதா காட்டு பாசுன்னு காட்டுன்ட்டு
எங்களுக்கு வந்து ரிசல்ட் இந்த வாட்டி வந்து ஆறு மணிக்கே ரிலீஸ் பண்ண டாங்க மொத செம்க்கு வந்து காலேலயே வந்துட்டு
பதினொன்னு பதினொன்றைக்கு தான் வரும் எப்பவுமே நைட்டு
எங்களுக்கு இப்படித்தான் சொன்னாங்க இந்த செம்க்கு நைட் ஓட நைட் வரும்னு சொன்னாங்க பாத்தா ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு
அதுல்யு ஒன்னு ஒண்ணு பாக்கறதுக்குள்ள பாசல் வந்தாதான் நிம்மதியா இருக்குமே
ஆமான பின்ன பின்ன எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சிட்டு வரும்போது யோசிச்ச நம்மரும் ஒலப்பிருக்கோ கெமிஸ்ட்ரில போட்டு பள்ளைகளுக்கு கெமிஸ்ட்ரியில அப்படி என்னத்த ஓலப்புற அங்க ஃபுல்லா இததா இருக்கும் அதுல போய் என்னத்த ஒளத்னா ஒளத்னான்னு கேக்கும் வேற டிபார்ட்மெண்ட் ப்ள்ள இல்ல சரி அப்படியே மனசுல நானும் அப்பதான் யோசிக்கவே ஆரம்பிப்பேன் லாஸ்ட்ல பாத்தா மார்க்க நல்ல அள்ளி போட்டிருக்கா எங்க இந்த செம்முக்கு நிறைய மார்க்கா அள்ளி போட்டிருக்காங்க
ஆ போடுவாங்க மார்க்லாம் நம்ம காலேஜ்ல கர்ஷன் பண்றத விட யூனிவர் நிறைய மார்க் வரும் ம்
எங்களுக்கு இந்த வாட்டி அப்படிதான் மார்க்க அள்ளி போட்ருக்காங்க
ஆனா அட்டநமஸ்லா அட்டநமஸ் காலேஜ்ல ரொம்ப கஷ்டம்
ஆமா ஆனா வந்து அட்டனமஸ் காலேஜ் வந்து இ சி இது உள்ளே கரெக்க்ஷன் பண்ணி உள்ளே கொ
அவங்க ஒருத்தவங்க மேல இது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எப்பவுமே பெய்ல் தா போடுவாங்க செம்மாருந்தாலு செரி எதுவாருந்தாலும் செரி
மேம் ஆனா அங்கதா கொஞ்சோ இது
ஆமா அதுக்கு நம்ம யாருன்னு தெரியாது நம்ம ஊரு தெரியாது நம்ம பேரோ தெரியாது அவங்க கர்ஷன் பண்றதே நல்லதுன்னு நெனச்சுப் நா எல்லா
ஆமா
இங்க வர்றத விட அங்க அதிகமாவே வரு
ஆமா அட்டானமஸ் காலேஜ்ன்னா அவங்க வந்து பாத்து பாத்து கர்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளேனு தெரிஞ்சிருக்குமா ஒரே காலேஜ்னால ஆமா இ இதே வேற காலேஜ்ன்னா இப்போ யூனிவர்சிட்டிக்லா போம்போது நம்ம யார் ணே தெரியாது நம்ம பேர பாத்து கூட கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு மார்க் அல்லி போட்டுட்டு போய்ட்டே இருப்பாங்க
அவங்களுக்கு சீக்கிரமா முடியணுல்ல வேலெல்லா அதுனால
ஆமா
ம் ஹும்
ங்க ரெண்டு மாச கழிச்சுதா ரிசல்ட் வருமா
ஆமா செப்டம்பர் இல்ல அக்டோபர் தா வரு
காலேஜ் ஓபன் ஆயச்சா
காலேஜ் ஓப்பன் ஆய்ச்சி
அப்புறோ
அ டெய்லி என்ன பண்ணுவீங்க காலேஜுமே
காலேஜ் லைப் நல்லா இருக்கா உங்களுக்கு
காலேஜு லைப் நல்லா இருக்கான்னு கேட்கும்போது எங்க கிளாஸ்ல இருந்து வந்து கொஞ்சு பிள்ளைங்கு கொஞ்சு சர்வீசு கம்மியா வெரும் பையனாறு பேரு தா இருக்குமா ஆனால கொஞ்சு அப்படி மொக்கையாதா போவு வேற என்ன செய்த காலேஜ் சேந்தாச்சு இனி ரெண்டு வருஷோ டோ குப்ப கொட்டணு அதனால அப்படியே அட்ஜஸ் பண்ட்டு படிக்கே
அப்டியா எங்களுக்கு காலேஜ் லைப்லா நல்லாதா போது ஓரளவுக்கு
மத்த படில்லா கல்சுரல்ஸ் அந்த மாரி வந்தா கொஞ்சு ஜாலியா இருக்கு மத்தப்பிடி நார்மல் டேஸ் சுனு சொல்லு போது கொஞ்சோ மொக்கயதா இருக்கு ஏன்னா பிள்ளைளு ஸ்ரேன்த் கம்மியா யாரு யாரூ அவ்ளோவா டச்சு வைக்க மாட்டாங்க
பதினா பதினார் பேர் தா கோயேடா அதல வந்து பாய்ஸ் வந்து ஆறு பேர்ரு
ஆ
நாங்க வந்து பத்து பேர் நாங்க பத்து பேருமே வந்து ஜாலியா இருப்போ மாட்டிகிறத்துனா எல்லா ஒன்னா மாட்டிப்
ங்கே எங்க கிளாஸ்ல அப்டியே கெடையாது ஒரு ஆள் தப்பு பண்ணா அவ்ளோ அப் அப்டியே எல்லாரு கொத்தா மாட்டி குடுத்துருவா
அதுல்ல யார்னா ஒர் தரு வந்து அசெமெண்டு குத்து எய்தினு வண்ட்டாங்கனா நாங்கள எழுதல்ன்னா குடுக்காத அப்டின்ட்டு புடுங்கி வச்ச போ நாங்களே
இங்க அப்டி இல்ல எல்லாரு காரியமா மொதலயே குடுத்துருவா நம்ம கண்ணுல பாக்குறது முன்னாடியே
நாங்க பிளான் பண்றோ இன்னைக்கு வந்து குடுக்க கூடாது அப்டின்னு சொல்ட்டு யாருமே எழுதாது தா போவோம்
ன்னால எனக்கு கொஞ்ச காலேஜ் கிளாஸ்ரூம் தா கொஞ்ச மொக்கயா போது நெனச்ச மத்தபடி காலேஜி ஓகேதா கல்ச்சரல்ஸு அந்த மாரிலா ஓகேதா என்னன்னா வ கல்ச்சரல்ஸ் அந்த மாரி வரும்போது என்னோட ஸ் ஸ்கூல் ஃரெண்ட்ஸ்ஸு இருக்க சைடு போய்ருவ வேற டிபார்ட்மெண்ட் அந்த பிள்ளையிலு
ஆ
அதனால அந்த பிள்ளைல் கூட பேருவணா அதனால கொஞ்சோ ஜாலியா போ அது கல்ச்சுரல்ஸ் டைம் மட்டும்
ஃஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா தனி தனியா வேற வேற எடத்துல சேந்துட்டோ இப்பல்லா நம்மள பாத்தா கூட அவுங்க யாரோ மாரி பாத்துட்டு போறாங்க ம் சேரி நானு இன்னொரு நாள் பேசுற உங்கலான்ட
ஆ சேரி ஓ நன்றி
ஆ பாய்